சொல்லுங்க தோழி நல்லாருக்கிங்ளா
தோழி நல்லாருக்கிங்ளா
ம் சொல்லுங்க தோழி சாலை நம்ம வந்து இப்போ சாலை பாதுகாப் பு அப்டின்றத பத்தி நம்ம பேசலா தோழி உங்குளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நம்ம சாலைய எப்படி கடக்குறது ஆ எந்த மாதிரியா நம்ம வந்து பாதுகாப் ப்ப நம்ம வந்து வெளிய போறோ அப்டின்னா இரு கணும் அப்டின்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கூ தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சாலைன்னு சொன்னத எனக்கு வந்து ஒரு ஒரு நெனைவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ நான் வந்துட்டு அ பள்ளி இருந்து ஆறாவது படிக்கு போய் சேரும் போது அ வந்து தாத்தா தான் வந்து அழைச்சிட்டு போய் விட்டுட்டு அதாவது அங்க பேருந்து நிலையத்துல போய் அஹ் என் அழைச்சு போய் விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி அ அத அவங்க வந்துட்டு அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா அ வலது பக்கமா போகணும் அஹ் வலது பக்கமா வரணும் அப்படின்னு எனக்கு அப்ப அது புரில எப்படி சொல்றதுன்னா எப்டி இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கமே போணும் அந்த பக்கமே எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு அப்ப புரில அதனால எனக்கு அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீ போகும்போது இந்த பக்கம் போனும் அதாவது வலது பக்கம் தான் போனும் நீ திரும்ப வரும்போது நீ அந்த பக்கம் எதுன வலது பக்கமா இருக்கும் நீ அந்த பக்கம் போய்கோ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்துட்டு ட்டுஹ பஸ் அஹ் பேருந்து வருது அப்படின்னாக்கா முதல்ல மொத ஆளா நம்ம ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மொதலாலாம் நம் கடைசியால நம்ப ஏறக்கூடது தவங்கள ஏற உட்டுட்டு நம்ம நம்ம ரெண்டாவது தான் நம்ம ஏறணும் இல்ல மூணாவதான் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இறங்கும் போதும்முதல்லாம் இறங்கக்கூடாது கடைசாலும் இறங்கக்கூடாது யார ந இறங்க விட்டுத நம இறங்கணும் ஏன்னா இறங்கும் போோது அவங்களுக்கு தெரியா ந இறங்கட்ட என்ன பண்ணுவாா பேருந்து எடுத்துவாங்க அதனால இப்படி இறங்கணும் அப்படின்னு அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப வந்துட்டு ஒரு எப்டி சொல்றதுன்னா அப்ப வீட்ல இருந்து மாடெல்லா மேய் இப்ப நானு அஹ என் தங்கச்சி சி தாத்தா அ நாங்க மூணு பேருதான் மாடெலாம் ஓட்டிகிட்டு போவோம் மாடு ஓட்டிகிட்டு போய் அங்க வயலில் உக்காந்துட்டு நாங்கள் உக்காந்துட்டு எதாவது கதை பேசுவோம் கதை பேசியிட்டு மாடு மேயும் அப்புறம் மேஞ்சவுடனே அழைச்சிட்டு வருவோம் அந்த மாதிரி இப்ப வந்துட்டு இப்ப அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதாவது அஹ் என்ன பண்ணும்னே அவங்களுக்கே தெரியல அந்தளவு சரியில்லை இதுல வந்துட்டு அஹ ம் அதுதான் தோழி சொல்லுங்க
ஆமாந்தோழி சாலையை கடக்கறோம் அப்படிங்கற பொழுது நம்ம வந்து ஏ அதாவது வண்டி எதுவும் வருதா இல்ல பேருந்து வருதா ஆஹ் அப்பத சைக்கிளே வருதா அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஒவ்வொரு ஒரு பேருந்து விட்டு இறங்குறோம் அப்படின்னாக்கா இறங்கி கடகடன்னு மண்ணன்ட வந்து தாண்டி போக கூடாது நின்னு பார்க்கணும் அதாவது பேருந்து நம்மல விட்டு அந்தாண்ட நவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இறங்கி நம்ம ரோட்டத்தை கடந்து அந்தாண்ட போகணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம விட்டு இறங்குவோம் அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த ஓரத்துல வங்கிய அதாவது அல ஆப்போசிட் பாக்கயங்க அதுலயும் வந்து வண்டியும் காரோ ஏதோ போகுது அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடியது தவறே வந்து அதுதான் தோழி பேருந்த விட்டு இறங்கினவேகதுல கடகடன்னு இறங்கி பின்னாடியால போய் ஆம் அதாவது பேருந்தோட முன்பாக்கமா கூட போக மாட்டாங்க பின்பாக்கமா கட கடகடனு எறங்கி போய்டுவாங்க அப்ப அதுங்க பக்கத்துல வர வண்டி வந்து நமக்கு தெரியாது பின்னா பக்கத்துல வண்டி வருது அப்படின்றது நமக்கு தெரியாம நெறைய விபத்துகள் ஏற்படுது அது மாதிரி ஒரு செயல்பாடுகள் இல்லாம பேருந்து எறங் ஏன்ன நம்ம அந்த அந்த ரெண்டு நிமிஷ அந்தாண்ட போய் ஒன்னும் பண்ண போறது கெடையாது அதனால நின்னு பேருந்து வருதா அப்படின்றது பேருந்து நம்மள எறக்கி விட்டுட்டு போனதுக்கப்பறோம் ரெண்டு சைடும் பாத்துட்டு அ எதுவு வண்டி எதுவு வருதா என்ன அப்டின் மாரி பாத்துட்டு அதுக்கப்பறம் தா தோழி ரோட்ட வந்து நம்ம கடக்கணும் ஆ ஆ அப்பின்னு நா நெனை அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு சைக்கிள்ல போறோம் அப்படின்னாலுமே சரி இல்ல நம்ம நடந்து போறோம் அப்படின்னாலுமே சரி நம்ம அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நில இப்ப இதுவே இந்த வளைவுகள் அப்டின்னா நம்ம வந்து வளைவுகள அந்த வளைவ டக்கன்னு நம்ம திரும்ப கூடாது தோழி நம்ம அந்த எடத்துல கொஞ்சம் மெதுவா வண்டிய நிறுத்தி ஒண்ணு நிறுத்தி கூட நம்ம வர்லாம் தப்பு தப்பு கெடையாது அப்படி இல்லே நம்ம பொறுமயா போய் திருப்பலா அப்பயே அப்டி இருக்கும் பொழுது வந்துட்டு உங் உங்ளுக்கு அந்த எடத்துல வந்து இந்த மாரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தோழி அடுத்தது பாத்தீங்க அப்டின்னா நமோ கொழந்தைகள நம்ம வந்து வெளில போறோ அப்டின் பாத்தீங்க அப்டின்னாக்கா குழந்தைகள் வந்துட்டு நம்ம நம்ம நம்ம நடந்து போகும் பொழுது குழந்தைகள எப்பொழுதுமே வந்து அ வலது வலது கைல நம்ம பிடிச்சிருக்க கூடாது தொழி ஏன்னா வலது கை ந நம்ம சரி போகும்பொழுது அப்டின்னு பாத்தீங்கன்னா இடது கையில தா குழந்தைகள பிடிச்சிருக்கணு அப்பதா நம்ம வந்து வண்டிகள் போற பக்கமாவு குழந்தை வந்து நம்முடைய ஓரமாவுதா அழைச்சி கூட்டிட்டு போகணு அம் இடத்த மாத்தி நம்ம வந்து கூட்டிட்டு போனோம்னாக்கா எதிரே வர வண்டிகளோ இல்ல பின்னாடி வர வண்டிகளோ குழந்தைகளுக்கு தெரியாதில்லயா எல்ல அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க தெரிய ஓடிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லா வந்துரு சோ அது மாதிரி எல்லா இல்லாம வந்து நம்ம இந்த கை அல்லது அந்த கை மாட்டி ஏதோழி கூட்டிகிட் அ இந்த இது மாரி ஒரு சூழ்நிலையிலதா நம்ம வந்து பொயிட்டு வரணு அப்டின்னு நா நனைக்கிற தோழி அ இப்போ பேருந்துல ஏர்னமாறி ஏறும்போழுது இப்ப நீங்க சொன்ன மாரி பேருந்துல ஏறும்போதும் சரி எறங்கும்போது சரி நம்ம எப்போவுமே முதல் ஆளா ஏற்றதோ அல்லது எறங்குறதோ இருக்கக்கூடாது ஏ என்ன காரண அப்டின்னா இந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் தா பஸ் வந்து பேருந்து வந்து உடனே எடுத்துருவாங்க ஆ அதோட வந்து நம்ம வந்து தொலைபேசிய பாத்துக்கிட்டோ இல்ல பேசிக்கிட்டோ அதுமேம்யே பயணிக்கக்க கூடாது அதுக்கான கார்ண என்ன அப்டின்னா ஒரு சில எடங்கல வந்து பிரேக் போடுவாங்க அதாவ்து பேருந்து போயிட்டே இருக்கும்பொ ஷடன் பிரேக் போடுவாங்க அப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம வந்து கைல வச்சிருகிற போன புடிக்கிறதா நம்ம கம்பிய பிடிக்கிறதா அப்டின்னு நம்ம கீழே விழுறதுக்குல்ல நறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதுரி பேருந்துல ஏற்றோ அப்டின்னா அந்த கதவு ஓரத்துல நின்னு பயணிக்கவே கூடாது தோழி ஏன்னா கதவு ஓரத்துல நம்ம நிக்கவு கூடாது அதே சமயத்ல அந்த முன்சீட்டு அந்த கதவு ஓரம் இருக்கில்லையா அ முது முன்சீத்தா இருக்கட்டும் அல்லது பின்சீட்டா இருக்கட்டு அந்த படிக்கு நேர நம்ம வந்து உட்காரவு கூடாது அ இருக்கயில ஏன்னா திடீர்னு பிரேக் போடுவாங் அப்ப வந்து நம்ம நம்ம போய் முன்னாடி போய் முட்டுவோ அது மாதுரி நறைய தொலைக்காட்சிகளமே நா பாத்திருக்கே திடீர்னு பத் பாத்தீங்கன்னா அந்த ப்ரேக் போற இடத்துல போயிட்டு நறைய பேர் கீழே விழுந்துருவாங்க அந்த படிக்கட்டு வழியா நெறைய பேர் விழுந்துருவாங்க இப்ப கொழந்தைகலுமே நம்ம அழைச்சிட்டு பயணிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த முன்னாடி போய் நம்ம உக்காரக் கூடாது அந்த முன்பகுதியிலயும் அதே மாதுரி ரைவர் இருக்க
ஆமா
வேற இந்த ஓட்டுநர் இருக்குறால்லயா அந்த அதுற்கு பக்கத்துலியு போயி நம்ம வந்து உக்கர கூடாது அ ரெண்டாவ்து பாத்தீங்க அப்டின்னா பின்புறத்தலயும பின்புற வேற எந்த கடைசி சீடுன்னு சொல்லுவாங்க ல்லையா அந்த எடத்துலயு போய் நம்ம வந்து அமரக்கூடாது என்ன காரணம் அப் பினாக்கா முன்புறத்துல நம்ம வந்து இப்ப ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அப்டின்னா அதிக பாதிப்புன்னு பத்தின்னா முன்புறத்துலதா அதிகமா விபத்து வரு அதே மாதுரி பின்புறத்துல நம்ம உட்காரோ அப்டின்னா பின்னாடி எதாவ்து விபத்து ஏதா ஏற்படுது அப்டின்னா பின்புறங்கள வந்து இடிக்குது அப்டின் பின்னாடியே தா ரொம்ப ஆபத்து ஏற்படு எடைப்பட்ட தூரத்துல உக்காந்துருக்குறோ அந்த நடுவுல உக்காந்துருக்கறோ அப்டின்னா அதும் பெரிய எந்த பாதிப்பும் இருக்காது உ அதனால எப்போதுமே நம்ம பயணம் செய்யு பொழுது முன்பகுதியோ அல்லது இந்த பின்பகுதி கடைசி பகுதி அப்டின்ற எடத்துலயும் நம்ம வந்து அமரக்கூடாது அஹ் அது இன்னொரு முக்கிய காரணம அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்புறங்கள் அந்த இந்த அ அதாவ்து இந்த வண்டி ஏறங்கக்கூடிய தடங்கள் இருக்கு இந்த ஸ்பீட் ப்ரேக் சொல்லக்கூடிய இடங்கள் அங்க எல்லா பாத்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடுனு சொல்லுவாங்க வண்டி வந்து ரொம்ப வேகமா தூக்கி நம்மள போடுற மாதிரி ஒரு உணர்வு வரு நமக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்பிடினாக்க அந்த எடம் வந்து நீங்க உக்காந்தீங்க ஆனா உங்களுக்கு வந்து இது ஒரு சரியான இடமா இருக்க வாய்ப்பு இல்ல அப்டின்னு நா நெனக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு நீங்க வந்து சொன்ன சரிதான் இதோட பெண்கள் அப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு முதல்ல அந்த இருசக்கர வாகனம் வந்து ஓட்டவே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு டக்குனு பிரேக் போடணும் அப்படிங்கறப்ப கூட அவங்களுக்கு அது அது அப்படி பண்ணாம கால வச்சு நிறுத்துறாங்க வண்டிய என் தங்கச்சிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அத அவங்க இப்பதான் ஆரம்பத்துல கத்துக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் ஓட்டுறாங்க ஒரு வண்டியில பிரேக் போடு அப்படின்னாக்கா கால வச்சு நிக் கல்குரா நீங்க யோசிச்சு பாருங்க வண்டி இப்ப சும்மா இது பண்ணிடன் நின்னாச்சு நல்லா வேகமா போயிட்டு இருக்கும் போது கால வச்சி நிறுத்துனா நிக்குமா அது அவங்களுக்கு புரிய அந்த புரிய மாட்டேங்குது அதே மாதிரி நேத்து என்னெ அழச்சிட்டு போனாங்க அவங்க ஒன்னும் கத்துக்கவே இல்ல என்னவச் தான் முத வாட்டி பரிசோதனை பண்ணி பாக்கறங்கற மாதிரி என்னெ அழச்சிட்டு போயிட்டாங்க அழச்சிட்டு போனது முன்னாடி நிறைய பேர் வராங்க உடனே அந்த ஒரு எப்படி சொல்றது இரு எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டு நாங்க நிக்கிறோம் எவ்ளோநேர கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நிக்கிறோ ஏன்னா வண்டி வந்து இருக்கு இவங்க அந்த ஒரு இது அவங்களுக்கு சரியா ஓட்டு தெரலங்கிறப்போ கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு கொஞ்சம் ஓட்டலாம்னு நா நினைக்கிறேன் தோழி
ஆமா கண்டிப்பாங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து இப்ப வ டூவீலர் இருசக்கர வாகனெலாம் வந்து ஓட்ட போறோம் அப்டின்னா அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு வண்டிய எடுக்கண சும்மா வண்டி வந்து ஒரு பக்கமா வந்து ஒரே நேரத்துல வந்து இரு பயணம் பண்ண முடியாது அ ஒரு சில இடங்கள்ல வந்து வண்டி வந்து வேகமா ஆக்சிலேட்டர் குடுத்துட்டோ அப்டின்னா வேகமா போயிடும் அப்படிது நம்ம முன்ன பிறேக்கோ பின்னணி பிறேக்கோ சேர்த்து போட்டோம் அப்படினா வண்டி வந்து சரிக்கி விட்டு அதாவது அ அதிகபட்சம் வந்து நம்ம வ பின் பிரேக்க அதாவது நம் இடது கைல உள்ள பிரேக்க தான் நம்ம வந்து எப்போதுமே ஸ்லோ பண்ணணும் ரெண்டு கை ப்ரேக்யும் சேர்த்து பிடிச்சோம் அப்டின்னா கண்டிப்பா வந்து வண்டி வந்து சரிக்கி விட்டுரும் சோ அதனால நம்ம வந்து இந்த விஷயங்கள நல்லா தெரிஞ்சுிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து து நம்ம வந்து இருசக்கர வாகனம் நம்ம எடுத்தோ அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த விபத்து நமக்கும் அடிப்படாது வண்டிக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாம நம்ம வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம நம்ம ஏத ஆர்வக்கோளாறுல நம்ம என்ன பண்ணிறோம் எடுத்து வேகமா ஓட்றோம் கத்துக்கனு சீக்கிறோம் அப்டின்னு நினைக்கிற முதல்ல இந்த சைக்கிளை நல்லா ஓட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சைக்கிளுக்கும் இருசக்கனவாகனத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்ல அப்டின்னுதான் நா நினைக்கிறேன் என அது வந்து நம்ம காலால மிதிக்குரோம் அவ்வளவுதான் அதுல அதுல எந்த அளவு ஒரு கிழ போறோம் பிரேக் புடிச்சு நிக்கிறோ அப்டின்னக்கா இந்த இடது கைல உள்ள பிரேக் புடிச்சாதான் சைக்க ள் சட்டனா நிக்கு இந்த வடது கைல உள்ளக பிரேக் புடிச்சோ அப்படின்னாக்கா அது நிக்காது அதே மாதிரி இரண்டு கைகளிலய சேர்த்து நம்ம பிரேக் படிச்சோம் அப்படின்னா சைக்கிள் போய் நேரா நின்னு பின்னாடி ப்ரேக் பின்னாடி வீட தூகும்
சேரி தோழி ரொம்ப ரொம்ப நன்றி தோழி நன்றி